ஆ வணக்கம் தோழி ஆ அப்டியே கண்டிணு பண்ணிக்லா தொழி நிஜமாவே அந்தது நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப டைமிங் முடிஞ்சதே தெரியல
சேரி ஆமா ஆமா ஆமாங்க அந்த மாரிதா டான்சிங் வந்து எனக் ரொம்ப புடிக்கு அந்த மாரி எனக்கு அந்த மாரி கேங்க எதோ ஆக்சுவலி இந்த ஐடியா குடுத்தது என்னோட நாத்தனார் சொல்லி அவங்க வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் போது வந்துட் அவங்க வந்துட்டு அப்டிதா பண்ணுவாங்க ஜிம்முக்கு போறது அங்க இருக்க ஜிம்மு ல ரீல்ஸ் பண்றது டான்ஸ் ஆடுறது அப்டின்ட்டு இருப்பாங்க எனக்கு நானு அப்படிதா சொல்லிருக்கே எனக் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்குது நா என்ன பண்றதுன் தெரில பிரண்ட்ஸ் சர்கிள் சேருங்க ஃபஸ்ட்டு நீங்க அந்த மாரி சேத்தீங்கன்னா கொஞ்சோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிறு அப்டின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டுதா நா இந்த டான்ஸ் குரூப்புக்கு கால் பண்ணிந்து ஆக்சுவலி அத என்னடானா அவங்கலா ஷய்யா இருக்காங்க அப்டின்னு சொல் ன்னு தெரிஞ்சிச்சு ஓகே இந்த செட்டு நம்மளுக்கு ஆகாது அப்டின் சொல்லிட்டு
அ இல்ல தோழி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு செட்ட நம்மளுக்கு செட் ஆகுற மாரி ஆளுக வந்து நம்ம தேடவே தேவல நம்ம பேசுறத வச்சே நம்ம கண்டுபிடிச் சலா நஜமாவேமு இவங்க நமக்கு செட் ஆவாங்க நம்ம இது பண்ணிக்கலா மிங் மிங்லாயக்கலானு சொல்லிட்டு சில பேர் நம்ம எவ்ளோதா பேசணுனு நெனச்சாலு அவங்க கூட தே செட்டே ஆகாது
பேசனா அப்டியே மிங்களாயி வே அவங் கூட ஐயோ இவங்க வந்து எ கூட ரொம்ப நாள் பேசுன மாரி இருக் க்கு அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அப்டி அட்டச்சாயி எல்லாத் எ பசன எல்லாத்தையு ஷேர் பண்ணிருவே நானு ஒண்ணு விடாம ஏர் பண்ணி ருவ எப்டி இருந்த ஃபுல்லா ஷேர் பண்ணிருவே என்னைய பத்தி ஏ டு ஜெட் ட்ட உங்களுக்கு பட் நா வந்து எல்லா எல்லா விஷயத்திலையு எல்லா விஷயத்திலு எல்லாத்துக்கிட்டயு அப்டிதா இருக்க அதாவது மிங்கிளாயி உண்மையா இருப்ப பட் அவங்க எ பின்னாடி வந் ந்துட்டு அவங்க வந்து அவங்களோட காரியத்துல மட்டு இருப்பாங்க எனக்கு ததுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு இப்ப என்னோட கோ சிஸ்டரு எ ஆக்சுவலி அவதா எனய இந்த ஜாபுல ஜாயின் பண்ணிவுட்டது என்னோட கோ சிஸ்டரு என்ன பண்ணுவாங்கதா நல்லா பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங் எல்லாமே பேசஸ்வாங்க எல்லாமே இது பண்ணுவாங்கோ பட் என யூஸ் பண்ணிக்வாங்க நறிய விஷ்ய அப்போ ய நா என்ன கண்ணத் தெரிஞ்சு வந்துட்டு தெரியாத மாரி இருப்பா அதுதா என்னோட இதுதா இப் இப்புடி எல்லாருமே எ என்னிய சுத்தியே நடக்கறாங்க எல்லாருமே இப்டிதா இருக் காங்க எனக்கு அது ஹேட் ஆகு வந்த நா ரியலைஸ் பண்ணமாட்ட கொஞ்ச நாள் கல்ச்சுதா ரியலைஸ் பண்ணுவ எங்க போனாலுமே இப்போ இப்போ நா போனாலுமே சமக்கிறது நானதா இருப்ப அவுங்க வீட்டுக்கு அவுங் எங் கொழுந்தனார் வீட்டுக் போனாலோ எங் மாம்னார் மாமியா அவுங் அக்கா அவுங் ஹக்பண்டு அ எல்லாரு வந்துருவாங்க ஒரு ஃபிஃப் டீம் மெம்பெர்ஸ் இருப்பாங்க எங்க கொழந்தனாரு வீட்டுக் போனாலு நாந்தா குக் பண்ணுவே எங்க நாத்தனார் வீட்டுக் போனாலு இவுங் எல்லா செட்டா இங் அங்க வந்துருவாங்க அந்த ஃப்ஃபிடீன் மெம்மஸ்கா அங்கியு நாந்தா குக் பண்ணுனு எங்க மாம்ன மாமியா வீட்டுக்கு போனாலு இவுங்க எல்லாருமே அங்க வந்துருவாங்க அங்க போனாலு நாந்தா குக் பண்ணோனு எல்லாமே வந்து ஏ கூஸ் பண்ணிக்கதா பாக்குறாங்க தவிர சேரி ஓகே அப்டிங்கிறமா கீப்பிப்பதா ஆ சேந்து செய்யோணு அப்டியா அப்டியெல்லா இல்ல ஏ நாதனார் செம்ம வெவரோ கடசீல வந்து டச்அப் பண்ணிட்டு நாந்தா செஞ்ச அப்டிங்கிற மரு இது பண்ணிர் ட்ங்க காம்ச்சிருவாங்க
இல்ல சிஸ்டர் நம்ம வந்து கோஸ் சிஸ்டர் கூடலாமோ வந்து இருக்காங்க ஒ
இல்ல அவ அட்டாச்மெண்டு தா இருந்தா அப்டிதா எ அப்டிதா நல்ல வி தமா பேஸ்வா நல்ல விதமா அப்டியே கேரக்ட்ர போக போக மாருது சேஞ்ச் ஆகுது அப்டின் நம்மளுக்கே உணருது அப் இப்டிதா இருந்துருப்பாங்ளோ அப்டிதா இருந்த நல்லதான் இருந்தா இவ ஏ இப்டி சேஞ்ச் அயி டா அப்டிங்கிற மாரி இருக்கு அப்டி எனக்கே ஃபீல் ஆகு ஏ வீட்டுக் வந்தாலு நாந்தா எல்லாத்துக் நா அதெல்லா ஒன்னுமே சொல்ல மாட்டங் நா எல்லாத்துக்கு பாத்து பாத்து வ் அவுங்க கோட யோசிப்பாங்க என் என்ன ரெண்டு பொரிய செய்யாத ஒரு பொரிய செஞ்ச போது அவுங்க என்ன புதுசா நம்மா நம்ம தங்கச்சிதானம்மா அப்டிதா நெனிப்பாங் நா வந்து யாரு கெஸ்ட் வந்தாலு யாரல் ஏ வீட்டு சைடு வந்தாலு செரி அவுங்க வீட்டு சைடு வந்தாலுமே இப்ப என்ன சாம்பாரு ரஸ் சோ ரெண்டு பொரியலு ஒரு அப்பளோ என்னால முடிஞ்சுது நா செஞ்சுருவ ந எனக்கு எல்லாத்தியு திருப்திப்படுத்தி திருப் கியா சாப்பாடு போட்டு சாம்பாரே சாப்பட வைக்கொன்னு எனக்கு ஒரு சாக்ஸ் கேஷன் ஒரு சாப்பாடு செஞ்சோன்னா ஒரு ரெண்டு பொரியல் வெக்கோணு ஒரு அப்ளோ பொறிக்கோணு இபுடி வந்து பாத்துப் பாத்து எல்லாத்யு கெவ்னிச்சுகுவ பட் அவங்களுக்கு அதே பத்தி எல்ல எ என்னோட வீட்டுக் தரே சொல்வாங்க நீ வந்து எ பேம்லிய அவுங்க பேம்லிய்வே சொல்வாங்க நீ ஏ பேம்லிய எவ்ளா தா நீ வந்து பாத்து பாத்து கவனிச்சாலு ஒன்னய மதிக்கவே மாட் டாங்கத அவுங்க அப்புதா கேரக்ட்ரே அப்டிதா அப்டினு எங்க வீட்டுக்காரே சொல்ட்டாங்
இல்ல தோழி நெஜமாவே வந்து எங்கேமே வேல இது பண்றவ்ங்ளுக்கு மதிப்பே இருக்காது அது எல்லா எடத்துலயு பொருந்தும் நம்ம வேல பாக்குரே விளத்துலயு பொருந்து நம்ம வீட்லயு பொருந்து எல்லா எடத்துலயு தா ஆ நம்முளுக்கு வந்து நம்ம என்ன வேணாயு சலி சொல்லுங்க நம்ம இப்ப நெனப்போ நம்ம பாத்து பாத்து செய்யறு இது பண்றோ அந்த மாரி பண்றோ ஆனா நம்மள மதிக்க மாட்ட ஆனா யாருவே பண்ணாம ஜா இருப்பாங்ள அவுங்ளுக்கு தா மதிப் பதிகமா இருக்கு அந்த மென்டாலிட்டி என் ஏன்னா இப்புடி பண்றாங்கன்றதே தெரிய மாட்டேங்கிது ஆனா நம் ம்ம அத ரியலைஸ் பண்ணிருவோ நம்ம நம்ம அத நம்ம ரியலைஸ் பண்றோ ஆனா
அவங்க யாருமே யோசிக்கிறதே இல்ல இந்த பொண்ணுதானே இது பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு பரவால்ல இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க
கரெக்ட்டு ஏன்னா அது அந்த திங்கிங் யாருக்குமே வராது தோழி சத்தியமா சொல்றே எங்கனாலு ஒரு ஆபீஸ்ல கூட நீங்க என்ன வேலை எழுத்துப்போட்டு பண்ணீங்கன்னா வேலையை தான் கொடுப்பாங்க தவிர சம்பள கொடுக்க மாட்டாங்க
ஆமா ஆமா நா அங்கே என்னோட ஆபீஸ்லயே அப்படிதாங்க என்னைவே கேட்ருக்காங்க நீ என்ன இந்த ஆபீஸ் என்னா இது பண்ணி கொடுத்து தாரவாத்து குடுத்துட்டாங்களா அப்படிம்பாங்க ஆ அப்டி அப்படிம்பாங்க எங்க அம்மா உங்க அம்மா அப்பா வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்களோ இந்த கம் ண்ணிக்க ஆபீஸ்ல இருக்கு போது ஒரு எய்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹச்ஆரா ஒர்க் பன்ன எல்லாருக்கும் டைமிங்ு ஆபிஸ் டைமிங் நைன் தேர்ட்டி ூ சிக்ஸ் தட்டி பட் நான் ஆடிட்டுன்னு வந்துட்டா டென் தேர்ட்டி லெவன் தேர்டி டூவல்தேட்டி பொண்ணுதானே நீ கிளம்பவே நீது தானே அப்படிம்பாங்க எல்லாரும் ம் ஒர்க் இருக்குது ஆடிட் இருக்குது நாளைக்கு எப்படி கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவே நானு அந்த லெவலுக்கு எஃபெக்ட் போட்டு ஆனா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க து ஆனா ஹெச்ஆர்ல இருக்கவங்களுக்கு ஐநூறுூாய்கு மேல இன்கிரிமெண்ட் போட மாட்டாங்க அதுலதான் அப்ப வலிக்கும் பாருங்க ஐயோ நம்ம எவ்வளவு வேலை செய்யறோ எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்குவ
இல்ல தோழி நிஜமாவே வந்து நம் ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு இப்ப நைட்டு பத்து பதினொரு மணிவரைக்கு பார்த்தாலுமே அங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்தது கண்ணல தெரியாது இருந்தாங்க வேலை பார்த்தாங்க எடுத் து எல்லாமே பண்ணாங்கன்றதுல்லா கண்ணுக்கு தெரியாது பர்ஃபாமென்ஸ் பார்த்துட்டு அப்ப ஏதோ அத பார்த்துட்டு து பண்ற பர்ஃபார்மன்ஸ் நல்ல தான் பண்ணிருப்போ உங்களுக்கு தான் வேலை இல்லையே நீங்க வேலை தான சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ
ஆமா ஆமா கண்டிப்பா அந்த மாரிதா எல்லா பக்க இப்போ அப்படிதான் நான் நல்லா லைஃப்ல நல்லா பட்டு வந்துட்ட
ம் இல்ல தோழி நிஜமாவே ஆனா அதனால தான் எதுவா இருந்தாலு
எப்பவுமே செஞ்சது வந்துட்டு ஆமா செஞ்சத அப்புறம் அப்புறம் இன்னும் ரியலைஸ் பண்ண நம்மளுக்கு போனதுதான் வச்சுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு இப்பல்லா வந்துட்டு யார்ரு வந்து மதிப்ப மதிக்கறிறது மதிப்ப ஓகே இது போதுும் இவங்களுக்கு அப்படிங்கிற மாரி நானே நான் என் மைண்ட் செட்ட அப்படியே மாத்தி மாத்தி கொண்டு வர ஆரம்பிக்கிறே முடிஞ்சளவுக்கு நான் முடிய முடியாது ஒரு ஒரு பட்சத்துக்கு அப்புறம் மறுபடிய கூட யோசிச்சுட்டு மத்தியானம் இதுதான் செஞ்சோ இப்ப கஷ்டமா இருக்குது அவங்க எப்படி ஊர்ல இருந்து வந்திருக்கு இருக்காங்க எப்படி கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு அப்படின் அப்பவும் கூட ஏதாவது ஸ்வீட் செய்யணும் ஏதாவது பலகராம் செஞ்சு கொடுப்போ அப்படின்னால நினப் ப்ப அந்த மாரி ஆ ஆ எங்க வீட்டுக்கார சொல்லிிருவாங்க உன்னை கொஞ்சம் கூட மதிக் க மாட்டாங்க நான் சொல்றே இல்ல நம்ம மட்டும் எங்க வீடு மட்டும் இல்ல எல்லாரு அப்டிதான் இருக்காங்க அப்படினு சொலிட் நாங்க ரெண்டுபேர் நல்லா அடிபட்டுட்டோ அவுங்க அம்மா அப்பாலருந்து எங்க அம்மாப்பாலந்து எல்லாருமே எல்லாருமே அவுங்க செல்ஃபிஷீ அவுங் அவங்க நல்லாருக்கூனுு அப்படிங்கற மாரிதான் நினைக்
இல்லன்னா தோழி அது உண்மதா அ எனா நம்ம வந்து நம்ம நல்ல த்தா நெனப்போ ஆனா நம்மளுக்கு நல்லது தா கெடக்குனு நினைச்சிட்டு நம்ம அத கேரே ரு பண்ணிட்டு தா போறோ தவர அதுலருந்து வெளியே வர மாட்டேன் ஒண்ணு மாறணும் இல்ல அவங்ள மாத்தணும் அவங்கள மாத்துறதுக்கு நம்ம வேலக் கடையாது நம்ம மாறிக்க வேண்டிதா ஒண்ணு அட்ஜஸ் பண்ட்டு போவுணு இல்ல எதுத்து கேள்வி கேக்கணு ரெண்டே ரெண்டு தா எதுத்து கேள்வி கேட்டா கெட்டவ அட்ஜஸ் பண்ட்டு போனா நல்லவ அதுக்காக அ அப்டியே குனிய குணிய குணிய குத்துனா அது நல்லாருக்காதுல நம்ம ஒரு நாள் அப்பிடியே அமிங்கிடுவுல்லே
ஆம்மா
கு கேக்குற எடத்துல கேக்கணு கரெக்டா எந்த எடத்துல புஷ்ஷோ அந்தெடத்துல கேட்டுட்டு பேசாம இருந்தர்னு
இந்த எட்டு வர்ஷத்ல நா எதுமே சண்ட போட்டதுல்ல எங்க மாமனா மாமியா கூட ஒரு நாள் கூட சண்ட போட்டதில்ல அ எங்க கோசிஸ்டர் வந்திட்டு கல் கல்யாண முடிச்ட்டு வந்து இப்போரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அவுங்களுக்கு கல்யாண முடிச் ச்ட்டு வந்து அ அவுங்க வந்து கல்யாண முடிச்ட்டு வந்து மூணாவது நாளே எங்க மாமியா கூட சண்டை கட்னாங்க அப் அந்தளவுக்கு இருந்தவுங்க இப்ப வந்து அவுங்க நல்லவுங்க நா வந்துட்டு இப்ப வரைக்கு சண்ட கட்ல இப்ப இந்த ஏப்ரல்ல தா போ சொல்ல போனா போன ஏப்ரல்ல இப்போ ஏப்ரல் போச்சில்லையா லீவுக்காக பசங்க லீவ் க்காக போயிருந்தோ ஏதோ ஒரு மேட்ரு வந்துச்சு பைய வந்து ஏதோ சொல்லிட்டானா அமா அதனால நீ வந்து பையன கவனிக்கிறியா நா வந்து பையன எம் பைய இருக்கறது எம் பைய பைய மட்டுந்தா எனக்கு உசுரு அவனையு நா கவனிக்கிறதில்லையாமா எ அது எதோ தப்பான ஆட்டிட்யூடுல எடுத்திட்டு எதோ நா வந்துட்டு என்ன பன்ன பையன வந்து அவ அவ எங்க அவங்கக்கா பைய இருக்கா ரொம்ப சேட்ட ஆமா அந்த பையன வந்துட்டு திட்றது விட்டுட்டு எம் பையன திட்ட ஆரம்பிச் டாங்க அவ மேல தப்பு ஆக்சுவலி அந்த பைய மேல தப்பு பட் இவன திட்ட எப்ப பாத்தாலு எதுக்கு இவனயே கார்னர் பண்றீங்க அப்டினு சொல்லிட்டு இதய வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணிட்ருந்தாரு ஆக்சுவலி அங்க திருச்சில இருக்கும்போது நாங் போயிருந்தப்போ மாமனார் மாமியா வீட் திப்பும்போது இந்த இஷ்யு நடந்து நா அதா சொன்னே எல்லாரு வந்திருந்தாங்க அவுங்க வீட்ல அவுங் தம்பி வீட்ல எல்லாருமே வந்திருந்தாங்க அ அவ தப்பு பண்ணதுக்கு எ எம் பையன பிடிச்சி திட்ரதுக்கு எனக்கு கோவ வந்து அவர் ஒர்க் பண்ணிட்ருந்தாரு அவர் வேற பிரஷரா இருந்திருக்காரு அவர் நாம் போய் சொன்னொனே அவருக்கு ரெய்ஸ் ஆயிருச்சு வந்து கேட்டாரு நீ எதுக்கு அவுங்ககிட்ட கொண்டு போன அப்டினு சொல்லிட்டு எங்க மாமியா எங்கிட்ட சந்த கை சண்டைக்கு வந்துருச் ச்சு நீ தா தப்பு அப்டினு சொல்லிட்டு அதுதா ஏ அவுங்க வந்து கல்யாண முடிச் வந்து ஃபஸ்ட் த்ரீ டேஸ்லயே சண்டை போட்டதல்லா பெருசில்லியா நா வந்து இப்ப சண்ட கோட போடுல எம் பைய ஏதோ சொன்னானாமா அவ நா அவனயே நாங்க கவனிக்கிறதில்லையாமா நா னு அவரு வி பைய இருக்கறதே எங்ளுக்கு ஒரு பைய அவந்தா உயிரே எங்ளுக்கு அவனய கவனிக்கிறதில்ல அப்டினு சொல்லிட்டு எதோ அ தெரியாம ஏ என்ன சொன் என்ன சொன்னான் தெர்ல அவுங்களுக்குள்ள எ இங்க வர்றப்போ வந்து வாக் கிங் போவாங்க எங்க வீட்டுக்கு வரும்போது பையன பையனுக்கு வந்து சைக் கிளிங் பிடிக்கு சைக்கிளிங் அவ சைக்கிளிங் பண்ணிட்டு வருவா அவங்க வாக்கிங் போறே அப்டின்ட்டு எங்க மாமியா கூட போய்ட்டு வருவாங்க
ஓக்க ஓகே
தெர்ல அந்த கான்வர்சேஷன் எதோ தப் பாபோயி அந்த கான்வர்சேஷனு அந்த சண்டைல நீ என்ன இப்டி பண்ற உம் பையன கெவுனிக் கிறியா நீயி உங்க பையன திட்னது உங்களுக் பெரிய விசய உனக்கு கோவ வருதா அப்டினு சொல்லிட்டு இருவ அவ செஞ்ச தப்புக்கு நீங்க திட்னிங்கனா பரவால்ல அவ செய்யற தப்புக்கு எதுக்கு நீங்க அவனய திட்றிங்க அப்டினு சொல்லிட்டு எனக்கு நா இது பண்ண இப்போ இப்போ வரைக்கு நா என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு தப்பாதா தெரியு
அது இல்ல தோழி ஒரு டைம் நம்ம நம்ம நம்ம மேல பேடு அ ஒபீனியன் வந்துருச்சுனா அத மாத்தவே முடியாது நெஜம்மா சொல்ற நம்ம என்னதா தலகிழா குதிச்சாலுமே அது த அது வந்து இது பண்ணவே முடியாது சேன்ச் பண்ணவே முடியாது அதனால போ ஓ ஓகே நல்லவங்கல்லா நல்லவங்கல்லா இருந்துட்டு போ கெட்டவங் கெட்டவங்காள இருந்துச்சா நா கெட்டவுதான் அப்டியே இருந்துட்டு பெய்ணும் எதுக்கு நம்ம ஏன் நல்லவங்க நிரூபிக்கணு அவுங்களுக்கு நம்மள் நம்மளுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சா போதும் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா போதும் அவ்ளோதா எல்லாருக்கு நம்ம போயி இது பண்ணணும்னு அவசியமே கெடையாது துணைவி ஏன்னா நாம் நா மொதல்ல அப்டிதா நானு நினைச்சே எல்லாருக்கு நல்லா எப்பயு என்னோட கோ சிஸ்டர் சொல்வாங்க நம்ம எப்பயுமே எல்லாருக்கு நல்லவங்கள இருக்கவே முடியாதுன் சொல்லுவாங்க அந்த வார்த்த எனக்கா இப்ப வரைக்கும் அப்படியே தாரக மந்திர மாதிரி இருக்கு உண்மதான அது நம்ம அதுக்காகவே நடிக்கிற மாரு
ம் ம் இப்பல்லா அப்படித்தா நடிச்சாதா நல்லது நல்லவங்களா இருக்க
ஆப்பல்லாம் முடியாது அ ஆப்பல்லாம் முடியாது எல்லாதாமே சும்மா அ போவாங்கய அவங்க வேல பாத்துட்டு நீங்க எங்க வ எங்க வேல நீங்க கொடுக்க யாராவது ஒருத்தவனு கேட்ட நீ குடு